ஆ
ஒன் ம் சின்ன வயசுலல்லா எப்டி இருப் பீங்க கூட பொறந்தவங்க அவ்ங்களோட எல்லா
நா சின்ன வயசுல ஃப்ர அது பாத்தீங்கனா எப்பவு நடக்றதா வீட் வீட்ல எல்லா சண்டையு நடக்கு ஆ எல்லா இதுவு எல்லாமே தா இருக்கு ஆனா எங்க அம்மா அப்பப்ப சொல்லிட்டே இருப்பாங்க நீங்க மூணு பேரு வளந்ததே தெரியவே இல்ல ஆனா ஒ பசங்க மாரிலா இருந்துருந்தா என்னால வளத் தே இருக்க முடியாது அப்டின்னு
அது எல்லார் வீட்லயு சொல்றதுதாம்மா
ட்டு ஆ ஒ பசங்க மாரில்லா ஒட்டாரம் பண்ற மாரி இருந்தாக்கா பிடிவாதம் பண்ற மாரி இருந்தா என்னால வளத்தே இருக்க முடியாது அப்டின்னு சொல்லுவாங்க
ஆ ஆமா ஆமா
ஓ
நாங்க பாத்தீங்கன்னா நாங்களு மூணு பேரு ம் தங்கச்சி தம்பி நானு ஆ எல்லாமே வந்து பாட்டிக்கிட்ட தா வளந்தோ என்னதா அம்மா ப்ப வந்தாலுமே செரி பாட்டிக்கிட்டதா அதிகமா இருப்போ ஆனா அப்டியே எங்க சித்தப்பா பசங்க வந்து ஏ அவங்களு மூணு பேரு ஆனா அவுங்க எப்டின்னா ஊட்டுறதா இருந்தாலு தலைவாறுறதா இருந்தாலு தொட்டாலோ எல்லாமே அம்மா அம்மா அப்டின்னு அழுதுட்டுருப்பாங்க அவங்க எங்க பாட்டி சொல்லிட்டே இருப்பாங்க இவுங்க மூணு பேரு எங்கிட்டயே வளந்தாங்க நீங்க பாரு ஒருத்தர் கூட சேரவே மாட்டன்றீங்க அப்டின்னு திட்டிட்டே இருப்பாங்க அவுங்கள
ம்
ம் ஆனா சின்ன வயசுல சண்ட இருக்கு பெரியவங்க ஆனதுக்கு அப்பறமா ஆ அந்த சண்ட இருக்காது நல்லா ஒற்றுமையாதா இருக்கும் ஆனா தம்பிதா கொஞ்சோ பிரச்சன பண்ணிட்டுருக்கா ம்
அது அது பிள்ளைங்கனாலே அப்டிதா ஆம்பள பசங்கனாலே எல்லா அப்டிதா எப்டிதா நம்ம வளத்தாலு பசங்கன்னா எல்லா அப்டிதா இருக்குங்கன்னு நெனைக்கிறே
தெரியலமா ஆனா நா நல்லதா இருந்தோ நாங்கல்லா வந்து அப்பதைக்கு எதுவுமே கேக்க மாட்டோ இப்ப நீங்க எல்லா சில பேர் இப்ப எங்க தங்கச்சியோட நாத்தனாரு அவுங்கல்லா வந்து வருஷத்துக்கு ஒரு தரவ எங்களுக்கு காசு வேணுன்னுவாங்க பண்டிகைக்கு காசு வேணுன்வாங்க இந்த மாரி எல்லா கேப்பாங்க ஆனா நாங்க வந்து எதுவுமே எங்க இப்ப தர்றேன்னு சொன்னாலுமே நாங்க எதுவு வேண்டா வேண்டா அப்டின்னு சொல்லுவோ அவுங்கள எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டோ
ஆ
அப்டி இருந்தாலுமே அவுங்க பொண்டாட்டிக்கெல்லா நம்மள பாத்தாலே பிடிக்க மாட்டேன்து ம் ஏதாது ஒண்ணு ஏத்தி குடுத்து ட்டே இருக்காங்க அந்த மாரி வேற மாரி இருக்காங்க எல்லாரு ம்
இப்ப நீங்க டென்த் பிளஸ் டூ எல்லாமே அங்க ஆந்திராலதா படிச் சீங்களா
ஆமாம்மா ம் ம் ஆ நீங்க நீங்க அங்க படிச்சாலுமே உங்களுக்கு ஹிந்தி இருந்ததா
இல்ல ஹிந்தில்லா அ அ நா ஹிந்தி எல்லா எனக்கு தெரியாது ஆனா ஏ பசங்களுக்கு இருந்துச்சி ஒரு ஃபிஃப்த் வரைக்குந்தா சொல்லிக் குடுத்தாங்க அதுக்கப்பறோ ஒன்னு ஹிந்தின்னு பெருசா ஒன்னு பண்ணல
அப்டிங்களா இல்ல தனியா வந்து நெறைய தப் தமிழ்நாட்டுல கூட கேர் எடுத்துட்டு ஹிந்தி சொல்லி தர்றாங்க ஏன்னா இப்ப ஆ இந்தியா முழுவதுமே ஹிந்தி இருந்தாலே பொழச்சிக்கலா அப்டின்ட்டு
ஆ ஆமா
ம் இங்க சவுத் சைட் பாத்தீங்கன்னா ஆ சவுத் சைடு நீங்க இங்கிலீஷ் பேசலா நா நெறையா நார்த் சைடு லிங்டுடின்ல நவ்க்கரிலல்லா நா அப்ளே பண்ணிருந்தேனா அங்க இருந்து கால் பண்ணுவாங்க நார்த் சைட்ல இருந்து நா வந்து இங்கிலீஷ்ல பேசுனா இல்ல எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது எதுவா இருந்தாலு ஹிந்தில சொல்லுங்க அப்டின்றாங்க அந்த சைடு ஆளுங்கக்கெல்லா இங்கிலீஷ் நாலேஜ் அந்த அளவுக்கு கெடையாதும்மா ஆமா ரொம்ப கம்மியாதா இருக்கு நம்ம இங்க இந்தியா முழுவதுமே நம் ம இங்கிலீஷ் ஆ ஹிந்தி கண்டிப்பா இருந்தாதா நல்லாருக்கு
ஓ
அந்த சைட்ல யாருக்குமே நா நறிய ஒரு இருவது முப்பது பேர் கிட்ட பேசிர்க்கே நா இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்றே அப்டின்னாலுமே அவுங்க இல்லை எங்ளுக்கு தெரியாது நீங்க ஹிந்தில சொல்லுங்க அப்டின்றாங்க
ஆ
ம்ம்
பாக்லா ஹிந்தி கிளாஸ் நா போய்ர்ந்த நா நனைச்சே பாக்லா அதுங்க கூட பழக் கிறவ்ங்க எப்டி இருக்காங்ளோ அத மாரிதா இருப்பாங்க பசங்க இங்கில்லா பாத்தீங்னா கொஞ்ச கிராமோ சைடுங்கிறதுனால அ சவுண்டு கேக்குது கிராம சைடுங்க இர்ந்ததுனால எல்லா அப்டே லோக்கல் பசங்கலாவ இருக்காங்க வெளியில அனுப்புனாதா பசங்க பாத்தீங்கினா கொஞ்சலா நாலேஜா வரு
ம் ம் ஆமாம்
ஆனால் ஆமா எக்ஸ்ட்ரா ஆக்டி ஆக்டிவிட்டிஸ்கிலா என்னால வெளியிலியே அனுப்பவே முடியல
ஆ உள்ளு உங்க ஊர்ல எல்லாமே இருக்காமா
அதா சொல்றேன எங்க ஊர் வந்து கிராமோதா ம் அதனால தா எனக் கொஞ்சோ பிரச்சனையா இருக்கு
இல்லமா நீங்க சொல்றீங்க கிராமத்திற்குர பசங்கதா நல்லா இப்ப ஏ எ அம்மா சைட்லர்ந்து சித்தி பசங்க மூணு பேரு அ பட்டிக்காடுதா ஃபுல்லா கிராம அத அதுதா ஆனா அவுங்குளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குங்க
ம்
அவுங்க வந்து பெரிய பொண்ணு எம் பி பி எஸ் முடிச்சுட்டு எம் டிக்காக யு எஸ் போயிருக்கா அவ அங்க எ தங்கச்சி அங்கதா இருக்கா யு எஸ்ல ஆனா அத எந்த சாப்பாடு அவளுக்கு தெரியாது அந்தளவுக் கனா அவள ஒர் நாளு ஹோட்டல் கூட்டிட்டு போனா அந்த சைடு டிஷ்ஸஸ் எல்லாமே சொல்றா அவ
ம்
ஒ அந்த மாரி இருக்காங்க ஆ ஸ்விம்மிங்கு இப்ப நாங்கல்லா எ பசங்களுக்கு அத கத் த்து குடுக்கவே இல்ல ஆனா அங்க பாத்தீங்கன்னா எங்க சி சித்தப்பா எங்க சித்தியோட பசங்க மூணு பேருமே மா கெணத்துல மேலர்ந்து கெணத்துல குதிப்பாங்க
ம்
இப்ப அப்டி இருக்காங்க பொம்பிள பசங்க அந்த அளவுக்கு ரொம்ப நம்ப அவுங்கிள பாத்தா அப்டி சொல்லவே முடியாது ஃபுல்லா அந்த மாரி டிரைவிங்லர்ந்து எல்லாமே கத்திட் இருக்காங்கம்மா பசங்க
ம்
அவுங்க இத்தனக்கு அ வில்லேஷ்ல தா இர்தாங்க ம்
ம்
அது அவுங்களோடை இன்ட்ரெஸ்டு நம்ப சொல்லி குட்த்து நம்ப எடுத்து ஸ்கிற இன்ட்ரெஸ்ட்டாலுந்தா வருதோ என்னவோ ம் இவ முன்ன வந்து நடு பொண்ணு வந்து வேல செஞ்சுட்ருக்கா ஆ அட்தினி மூணாவ்து பொண்ணு வந்து இப்பதா டிகிரி படிச்சுட்ருக்கா ஆனா அவ சென்னையில வந்து மூணு மாசோ இந்த கேக்கெல்லா பண்றாங் இல்லியா
ஆமா
மூணு மாச அந்த கிளாஸ் அட்டென் பண்ணிட்டு இப்ப வந்து வீட்ல இருந்து ஆர்டர் எடுத்து அவ செஞ்சு கொடுக்குறா படிச்சுக்கிட்டே
ஆ ஆ
ம்
ம் செல பசங்க அது மாரி நல்லா டேலண்ட்டடா இருக்குங்க செல பசங்க அது மாரிதா
ஆமா ஆமா ம் நாங்க அதா நம்பளாலயு முடியல ஆனா அவங்கள்லா பாரு ஆனா ஆ என்னன்னா ரிலேஷன்ஸ வந்து மெயின்டென் பண்ண மாட்டாங்கம்மா அவுங்க ஆளுங்கள தவிர இல்லன்னா வருஷ ரெண்டு வருஷ ஆனாலுமே எப்டி இருக்கீங்கன்ற ஒரு வார்த்த ஃபோன் பண்ணாலு நம்ப ஃபோன் பண்ணாலு எடு க்க மாட்டாங்க அவுங்களா ஃபோன் பண்ணவு மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸு தா உலகமே அவுங்களுக்கு அப்டி இருக்காங்க
ஆ
ம் நம்மள்லா வந்து நாங்கள்லா வந்து இப்போ டெய்லி எங்க தங்கச்சிக்கிட்ட பேசாமையோ அந்த மாரில்லா இரு க்க மாட்டோ டெய்லி அவளாவது பண்ணனு இல்ல நானாவது பண்ணனு டைமிங் பாத்துக்கிட்டு ஆனா அவுங்க பாத்தீங்கன்னா அப்டி இருக்காங்க ஏதாவது அவ எம் பி பி எஸ் தானே படிச்சிருக்கா ஒரு எமர்ஜென்சிக்கு அவளுக்கு இந்த மாரி ஒடம்பு சரியல்ல அப்டின்னு போட்டாலுமே அவ எப் யோ லேட் ரிப்ளை பண்ணுவா அதுக்கு நம்ப பேசாம எங்கயாது ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்லா அப்டின்ற மாரி இருக்கு எங்களுக்கு
இல்ல சில பேர் அப்டிதா திரும்பி வந்து நம்ம கைய புடிச்சிருவாங்க நம்மக்கிட்ட வந்துருவாங்க நம்பள அப்டிங்கிற ஒரு இது இருக்கும் சில பேருக்கு சொந்தக்காரங்கனாலே அப்டிதா சொந்தக்காரங்கள்ட்ட இது மாரி டிஸ்டன்ஸ் மெயின்டென் பண்றதா நல்லது ஃப்ரெண்ஸ் தா நம்மளுக்கு எதுக்கா இருந்தாலு வந்து நிப்பாங்க சொந்தக்காரங்கள்லா வந்து நிக்க மாட்டாங்க சொந்தக்காரங்கள்லா நம்மள பாத்து பொறாமப்பட்றதுலதா இருப்பாங்க நம்ம வளர்
நா பொறாம பட்றாங்கன்னா அது வேற இப்ப ச இப்போ சொந்த அம்மாவோட தங்கச்சி பசங்க ஆ அந்த மாரி இருக்கும் போது யார் பொறாமப்பட போறாங்க சொல்லுங்க
அதுங்கள்ட்ட தா பொறாமையே இருக்கும்
ம்
ஆமா கண்டிப்பா
ம் ம் என்ன
பாத்து பொறாமப்படுறவங்கதா சொந்தக்காரங்க நம்ம நல்லா இருக்கட்டுனு சொல்ல மாட்டாங்க
அதா அவங்க இப்ப நீங்க ஃபாரின்ல இரு எப்படி டிரெஸ் பண்றாங்களோ அவங்க வில்லேஜ்ல இருக்கறவங்க அப்டி ட்ரெஸ் பண்றாங்க அத வந்து இன்ஸ்டால போட்டா நம்ம பாத்தா நம்பளுக்கு நம்மள ஹோல்ல வச்சு ருக்கா ஹோல்லன்னா ம் ப்ரொஃபைல் லாக்ல வச்சு நம்பள ஃபாலோவர் பண்ண மாட்டேன்றாங்க ஏன்னா நீங்கள்லா பாத் தா உங்களுக்கு அந்தளவுக்கு மெச்சுரிட்டி கிடையாது நாங்க போடுறதெல்லாம் பாத்து நீங்க தப்பா நினைக்கிறீங்க அப்படின்றா அப்டி இருக்காங்க உம் ம் நறைய மாறிட்டாங்க அவங்கவுங்க நாமதான் இன்னும் மாறல அப்படின்னுதான் இருக்கும்
க்காரங்கனாலே அப்படிதான் என்னை பொறுத்த வரைக்கும் சொந்தக்காரங்கனாலே அப்படிதான்
உம்
ஆமா
ம்
வேற நீங்க சினிமாக்கல்லாம் அடிக்கடி போவீங்களா
இல்லமா சினிமாக்கெல்லாம் போக மாட்டேன் எப்பயாவது உம் ரொம்ப அந்த படம் வந்து நம்ப பாத் தே ஆகணும் தியேட்டர்ல பாத்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு கம்பல் பண்ணி எ வீட்டு்கார் கூட்டிட்டு போனா போன தவிர மத்தபடி நான் எனக்கு டிவி டிவே வ க மாட்ட படமும் நான் ம எனக்கு அந்தளவுக்கு பொறும இருக்காதுமா ரெண்டுமண் நேரம் மூணுமண் நேரம் த தேட்டர்ல உக்காரணும் அப்படின்ற பொறுமையே இருக்காது எனக்கு
ஆ ஆ
அதே நம்ம இப்ப வீட்டுல ஓட்டிட்டுல பார்த்தோம்னா நம்மளுக்கு புடிச்சா பாக்கலாம் இல்லன்னா அத கொஞ்சோ இப்போ பைட்டிங் இதெல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சோ பார்வர்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து என்ன வருதுன்னு பா நம்மளால தியேட்டர்ல அப்டி பண்ண முடியுமா பண்ண முடியாது இல்லா
ஹமா ஆ ஏன் பசங்களும் அப்டிதான் ரொம்ப அவன தேட்டருக்கு போகணும்ன்னனு சொல்லிட்டு ஆட எல்லாம் படிக்காதுங்க எங்க வீட்டுக்கார் வரப்ப வேணா ஒரு படோ ரெண்டு படோ அழசிட்டு போவாரு அவ்வளோ தான்
ஆ ஹ எங்க இரு
வெளிநாடு ஆ
ஓ ஹோ ஹோ ஆ செரி செரி ம் அப்ப க பசங்க உங்க பேச்சு கேட்க மாட்டேன்றறாங்கன்னு உங்க கவல அவரு எங்கேயோ இருந்து வராரு அதனால அவர் செல்லாம் கொடுக்குறாரு உம்
தெல்லா ஓவரு ரொம்ப அதிகம் ஆமா செல்லாம் அதிகோன்னா கொ அதெல்லாம் பேசுவாங்க அதெல்லாம் பையன் பயப்படும் அவர்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னாக்க அந்த ஒரு பயம் இருக்கும் சொல்லக்கூடாதுா பக்கு தெரிய கூடாது அப்பா வந்து பேசுவாங்க நம்பல்ட்ட திட்டுவாங்க அப்படிங்கற ஒரு பயம் இருக் கு உனக்கு என்ட்ட அந்த பயம்னா இல்லாம போயிட்டு ரொம்ப ஓவொரு செல்லம் கொடுத்தாச்சு
உம் ம்
ஆமா
செல்ல கூடிய செல்லாம் அப்படின்னுல்ல நம்ப அம்மா தானே அப்படின்ற ஒரு நனப்பு பு அவுங்களுக்கு ஆ ஆ ஆ ஆ அதான் அதான் நம்ப அம்மா தானே அப்படின்னு உம் உம் இல்லம்மா நம்ம பயப்படுற மாரி வச்சாலுமே பசங்க வந்து நம்ம கிட்ட நறைய விஷயம் மறைச்சிருவாங்க
ஹமா அனா என் கூட ஒரு பொண்ணு பேசுந்துச்சு நான் அந்த பொண்ணுட்ட அதான் சொன்னேன் நான் வந்து என் பசங்களோட ரொம்ப ஃரெண்ட்லியா இருப்பேன் நான் இந்த மாரிலா ரொம்ப ஸ்ட்டா வச்சிருந்தாக்க அவங்களுக்கு என்ன செய்யுது உடம்புக்கு முடியலனா கூட நம்ம வந்து சொல்றது க்கு பயப்படுவாங்க போவாங்க நான் அப்படல்லாம் இருக்க மாட்டேன் நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்ப இப்ப பாப்பா ஃப்ரெண்ட் எல்லாமே உங்க அம்மா கிரேடடி அவங்க கூட எப்படி பிரரெண்ட்லியா இருக்காங்க டான்றாங்க பாட்டு பட்றாங்க ஜாலியா இருக்காங்க அவுங் கூட அப்டின்னு சொல்லுங்க அதோட ஃப்ரெண்ட் எல்லா எங்க அம்மாலா அப்டி இருக்க மாட்டாங்க என்ட்ட அப்டின்னு அது மாரி பசங்ளு என்ட்ட எதுவு மறைக்காதுங்க அந்த மாரி அந்த பொண்ணு சொல்து என்ட்ட நாலு வயசு பையன வந்து ரொம்ப சிக்டாதா வச்சுக்குவார் சொல்லுவாரா அவுங்க அப்பா அந்த பொண்ணுக்கு கூட அந்த கொழந்தைக்கு கூட ஒரு வாட்டி ரெண்டு வாட்டிக்கு மேல முத்துங் கொஞ்சாத உன் மேல அதுங்களுக்கு அலட்சிய வந்துடு உன்ன அலட்சிய பார்கக்க ஆரம்பிச்சிருங்க
அப்டியெல்லா இருக்காதுமா அவுங்க என்ன அப்டி நெனச்சிருக்காங்க ம்
ஸ்கூல்ல உட்டாங்ளா அந்த பையன ஃபஸ்ட் நாள் போயி தம்பி பேக் எடுத்து போய் உட்கார்றான்னா அதே மாரி அழகா உட்காந்துடனா அந்த பைய பேர் கேட்டங்ளா அழக எஞ் சொன்னானா அது மாரி அவுங்க அப்பா சொன்னாரா பாய்ப்பா நா ஈவினிங் வந்து கூப்ட்டுக்குற அப்டின்னு செவனேன் உக்காந்தே இருந்தானா
ஆஹ
ஆ நம் பசங்கன்னா அந்த மாரி உட்காந்துருக்குமா
ஐயோ என் பையன மொதல் பையன ஸ் கூல்ல சேர்த்தப்ப காலையில அவுங்க அப்பா விட்டுட்டு வந்ட்டாரு நா மத்யோ கூப்பல்லான்னு போற காலையில இருந்து அலுதுட்டே இருந்துருக் கம்மா அங்க போனோனே உங்க பையன ஃபஸ்ட்டு கூட்டிட்டு போயிடுங்க எங்களால முடியல அப்டின்ட்டாங்க
அதா
அந்த மாதிரி அ அதுக்கப்புறமா வேற ஸ்கூல்ல தா போட்ட ஆ அந்த ஸ்கூல் வேண்டவே வேண்டா வேணவே வேணா அது சிலர் வந்து